கேக்குதுங்க
ஆ கேக்குது, உங்களுக்கு கேக்குதா?
ஆ கேக்குதுங்க
என்ன பண்றீங்க?
நா வந்து உக்காந்துருக்கேங்க, சும்மா உக்காந்துருக்கே.
தூங்கலையா நீங்க? எப்பவுமே தூங்கிருவீங்களே
ஆமாங்க இன்னைக்கி வந்துட்டு, பன்னெண்டே முக்காலுக்கே முடிஞ்சிருச்சுங்க எனக்கு
ஆமா, என்ன எங்கங்கயோ போயிருக்கீங்க, என்ன விஷ்யோ? ஒன்னு புரிய மாட்டிங்கிது. து படிக்க போறீங்ளா? இல்ல என்ன?
எதுக்கு போறோன்னு எங்களுக்கே தெரிலங்க. எல்லாமே கல்லூரிக்குள்ளதாங்க இருக்கு.
கல்லூரிக்குள்ளயா? இதுவா?
ஆமாங்க
இது எப்டிங்க, கல்லூரிக்குள்ள இருக்றாங்க
அது வந்துட்டு, சமைக்றக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லைங்க படிப்பு ஆ, அ அதுல வந்துட்டு என்ன சொல்றதுங்க, நம்ம சாப்பாடுல்லா வெளில சேரி, சாப்பாடுலா வெளில போய் வாங்கி சாப்புடுற ஒரு கட, அந்த கட இருக்குங்க
சேரிங்க
ட்டு சமச்சு, பழகுறக்கான கட
சேரி
அதுல இருக்குங்க இது எல்லாமே.
இதெல்லா வச்சு, சமச்சு பழகுறீங்களாங்க?
அ இதெல்லா வந்துட்டு என்ன சொல்றதுங்க, அது நாங்க எல்லாருமே வந்துட்டு ஒடனே ஆ தொலைபேசி எடுத்து, புகைப்படம் புடிக்க ஆரம்பிச்சிட்டமா அப்பறோ எங்களோட ஆசி சிரியர் எல்லா இருந்துட்டு, அ உங்களோட ஆ, மனசு வந்து எனக்கு புரியுது, எடுத்து குடிக்கலா முடியாது. நீங்க வந்து
ஆ
நில்லுங்க, நில்லுங்க, வெளில அங்க, இங்கன்னு போனப்ப கூட, இப்டி யாரு வந்துட்டு மு மகிழ்ச்சி அடைல, அப்டின்னு அவங்க ஒரு பக்கோ.
அ
ஹப்ரோ இது நாங்க மட்டு இல்லேங்க இருக்கிற முக்காவாசி எல்லாருமே, இதேதா எடுத்து எல்லா போட்ருக்காங்க
பாத்தேங்க இன்னிக்கு கதையே இதுதா எல்லார்த்தோடது
ஆமாங்க எல்லாத்துக்கு ஒரே ஆனந்தங்க
ஆனந்த ஆயிடுச்சு பாத்தது நா கூட என்னோட தோழி இருப்பால அவளா போடுவா நா நெனைப்பே எனக்கு அப்ப தெரியாதுல்ல இதுக்குள்ளதா இருக்குன்னு எப்டி பாரு வீட்டுக்கு அடங்காதது எப்டி சுத்திட்டுருக்கு அப்டின்னு பாத்தா இப்ப நீங்க போடுறீங்க நா ஒருத்தி இருப்பால குரங்கு தோழி அந்த தோழி போட்டதூ என்ன ஒ நா நெனச்சே சேரி போயிருப்பா போலன்னு அதுக்கப்புற பாத்தே எல்லாருமே போட் ட்ருப்பாங்க ந ஓ அப்படிய அது கீழே அது பேற வேற அ இது பண்ணி போட்ருக்காங்க அதா என்னடா இது அப்டினு ஆயிடுச்சு எனக்கு
ஆமாங்க இன்னைக்கு வந்துட்டு எங்கள வந்து காலேஜூ அய்யயோ கல்லூரிய வந்து சுத்தி காட்னாங்க எல் ஆஹ் ஸ் எல்லா இது க்கு போய் சுத்தி காட்னாங்க கால்வலிதாங்க வந்தது மிச்சோ
பெரிய கல்லூரியா சின்ன கல்லூரியா
ஆஹ் பெருசாதாங்க இருக்குது ஓரளவுக்கு
உங்களோட கல்லூரியில இதெல்லா இருக்கா அந்த ஆடல் பாடல் கொண்டாட்டம்
டல் பாடல் கொண்டாட்டம் எல்லா வந்துட்டு ஆறு வருஷத்துக்கு அப்புற போன வருஷம்தா கொண்டு வந்திருக்காங்களாமா அத இந்த வருஷமு வந்துட்டு கொஞ்ச நல்லாவே பண்லா அப்டின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஆஹ் நீங்க வர முடியாதுங்ளே
ஏ
கழுத்துல ஒண்ணு மாட்டிருப்போல அது வேணுங்க
நீங்க அப்புற எதுக்கு இருக்கீங்க உள்ள நீங்கதாச்சு கோல்மால் வேலை பண்ணுங்க
ஆஹ யாராவதுகிட்ட இருந்து புடுங்கி தூக்கி வீசிறேங்க அப்புற அப்டியே உள்ளே வந்துருங்க
ஆமா இல்ல உங்க நீங்க உள்ள போயிட்டு வெளியே க தூக்கி வீசுங்க கழட்டுங்க இல்லேனா நம்ம இது பண்லா போய் வெளியே போய் ஆமா
அப்பவும் அப்புற வெள்ள கலர்ல ஒரு சீலை கட்டிட்ருப்போல
ஆமா
அதுக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லிங்க யாரு எப்டி வேணாலு யார் வேணாலு உள்ள வந்துடலா வெளிய போயிரலா அப்ப வந்துருங்க
அப் அப்ப நீங்கள எங் கல்லூரிக்குவாங்க அங்கதா இதே
சே விடுங்க வந்துடலாங்க வுடுங்க
உம் பொங்கல்னா இங்க ஓணம்னா அங்க
ஆமாங்க ஆஹ் சேரிங்க அப்புற வந்துட்டு இன்னிக்கு இது சுத்தி காட்டிட்டு வந்தாங்க வந்து பார்ர பன்னெண்டே முக்காலுக்கு வந்துட்டு அது அது இல்லாம ஒரு மண் நேர வந்துட்டு ஒருத்தர் வந்து பேசி சுனாங்க பழைய ஆஹ பழைய மாணவர் வந்தாரு அவரு வந்து யா அவரு வந்து ஏதோ ஒரு இதுல வந்து வேலைக்கு போறாருங்க
சேரி உங்க கல்லூரியில இருந்து நடத்துனாங்களா இல்ல எப்டி
கல்லூரியில இருந்து படிச்சு வேலைக்கு போயிட்டாருங்க
எவ்ளோ சம்பளம் வாங்குறாரு
அதெல்லா சொல்லலேங்க அவரு ஒரு மண் நேரம் எங்க அறைக்கு வந்து பேசுனாரு அது வந்து குட்டி இல்லங்க எங்க அறைக்கு மட்டு தா வந்தாங்க அது இவங்க வந்து எங்க படிப்புதா படிச்சிருக்காங்களா
சேரி சேரி ஆ
இந்த இது வந்து குட்டி என்ன சொல்றதுங்க குட்டி பையந்தா அப்ப வந்து பேசிட்டுருந்தாங்க நா வந்துட்டு மொதல்லயே ஒக்காந்துருப்பேனா
ஆமா ஆ
நா எனக்கு வேற தூக்கோனா தூக்கோ சரியான தூக்
உங்களுக்கு மொதல்ல உக்காந்தே தூக்கோ வருதா இவ்ளோ நாள் பின்னாடி உக்காந்துதா தூங்கிட்ருந்தீங்க
வாங்க மொதல்ல ஒக்காந்துட்டு நானு தூங்கி தூங்கி உழுகுறே பக்கத்துல இருக்க பைய வேற பாத்துக்கிட்டே இருந்தானாங்க அப்பறோ நாங்க அப்றோ சேரி இவே ஏ நம்மள பாக்குறா அப்டின்னுட்டு நானு திரிம்பிபாத்துட்டு நல்லா உக்காந்துட்டே
கால அப்டி இப்டின்னு கோணையா வச்சி ஒக்காந்துருந்தா அப்பறந்தா வந்து நம்மளோட ஆ அது இல்ல அப்டின்னு ஞாபகோ வந்து நல்லா நல்லா உக்காந்துட்டே அப்பறோ பெஞ்சுக்கடில வச்சிட்டு போன வச்சி நோண்டிட்ருந்தே அப்றோ எங்களோட ஆ ஆ
எவ்ளோ ஒரு தைரியோ இருந்தா போன எடுத்து நோண்டுறீங்க தூங்கி விழுகுறீங்க
ஆமாங்க அப்றோ என்னங்க பண்றது வந்து இது காத்தாடிய வந்து ஆ பாவோ அமத்தி வுட்டுட்டு போயிட்டாங்க அப்றோ நா இருந்துட்டு ஏ அப்டின்னு ஒரு ப்ளோல கத்திட்டே அப்பறோ அவுங்க பேசுனா கேக் காது அப்டின்ட்டு அவரு ஆசிரியர் சொல்ல அப்பறோ சேரி அப் டின்ட்டு அமைதியா உக்காந்துட்டேங்க அப்றோ என்னிய வந்து புகைப்படம் எடுக்க சொன்னாங்க அப்பறோ பின்னாடி ஆமாங்க அவங்க அப்பறோ வந்துட் டு நா வந்து என்னோட தொலைபேசி தூக்கிட்டு போன ம்மா உன் தொலைபேசி வேண் டா என்னோட தொலைபேசில எடுமா அப்டினாங்க ஆமா அதுக்கப்பறோ சேரிங்க அப்டின்ட்டு பின்னாடி போயிட்டு எடுத்தே நா எடுத்ருவே இவே நா எடுக்கறக்குள்ள அவுங்க வந்து பரிச குடுத்து முடிச்சிட்டாங்க நா பின்னாடி போறக்குள்ளயு குடுத்து முடிச்சிட்டாங்க
ஏ நீங்க இன்னொரு டைம் சொல்லணு நீங்க இன்னொரு டைம் பரிசு குடுங்க நா எடு
ஆ அதுக்கப்பறோ வந்துட் டு ஏதோ ஒரு சும்மா ரெண்டு போனதுக்கு எடுத்துட்டு அப்பறோ அங்கயே நின்னுக்கலாமா அப்டின்னு பாத்தா எண்ணிய முன்னாடி வாமான்னு கூப்பிட்டாங்க
அவரு தொலைபேசி நல்லாருந்துச்சா
அவுங்க தொலைபேசில நல்லாவே இல்லீங்க
அதுக்கு உங்க தொலைபேசிலயே எடுத்துருக்கலா
அதுக்கப்பறோ சேரின்ட்டு ஆ இது குடுத்தாங்க அது என்னமோ குடுத் தாங்களே ம் ம்
கா உங்ளுக்கெல்லா சாப்ட ஏதாச்சு குடுத்தாங்களா
சாப்ட எங்களுக்குலா ஒண்ணு குடுக்க மாட்டாங்கங்க ஏதோ மொத நாள் மட்டு மாங்கா ஆ சா சாறு முறுக்கு ஒரு பையு குடுத்தாங்க நா வந்து வாங்கவே இல்லீங்க ஆமா நா வாங்கவே இல்லீங்க அது அது லைன்ல நிக்கணுங்க அதாவது கொஞ்சோ நின்னு நீண் இதுக்கு நிக்கணு ஆ ஆமா அது யார்
நமக்கு பள்ளில பொங்கல் குடுத்தாலே வரிசேல நின்னு வாங்க மாட்
ஆ அதாங்க அப்பறோ யாரு போய் வாங்கறதுன்ட்டு வாங்கவே இல்லீங்க
பள்ளி மாரி ஆனந்தமருக்கா இல்ல கஷ்டமதாருக்கா
டம்மாதாங்க இருக்கு என்ன ஆச்சுனா நேத்து ஒரு அஞ்சு தோழிகள் இன் வந்துட்டு ஏன் கூட அவுங்களே வந்து பேசிட் இருந்தாங்க அதுக்கப்பறோ அவங் ங்க வந்து நா சும்மா உக்காண்ட்ருந்த என்னய வந்து சாப்பட போலான்ட் வேற கூப்புட்டு நாங்கல்லா பே அப்பற சாப்புட்லா வந்தோ
இவ்ங்க எங்க நம்மளோட நம்ளோட பள்ளில ஒன்னு இருக்கும்லா அங்கயா
ஆமாங்க அங்க அங்கதாங்க வெள்ளிலலா போல
ஓ இல்லயே எவ்ளோ இருக்கிய அப்புடி
உள்ள வந்து ஒன்னே ஒன்னுதாங்க பெருசா இருக்கு
பேருசா இருக்கா சேரி சேரி அ
துரி வந்துட்டு அ அ நேரம் வந்து தாமதம் ஆயிடுச்சுனா எல்லாரு வந்து விசில் அடிக்க ஆரமிச்சிருவாங்க
என்ன சொல்றீங்க அப்போப் இது பண்ணிட்லா வர முடியாத வெளிய
நம்ம அப்படி வந்தம்னா அது வந்து கொஞ்சொ கஷ்ட்டந்தாங்க
அப்போ என்ன கல்லூரி போனாலா வெளிய வந்துக்கலா நெடச்ச நேரத்துக் அப்புல்லா சொன்னாங்க
சொன்னாங்கதா நம்மக் வந்துட்டு இப்போ ஒ என்ன சொல்றதுங்க அ ய ஒன்னு ஒரு ஒரு ஒரு ஒரும நேர்த்துக் கொறுக்கா வந்து இது எடுப்பாங்க இருக்கீங்ளா இல்லையா அப்புடிங்கிற எடுப்பாங்க
ஒரு ஒரு மண் நேர்த்துக்குமேவா
ஆமாங்க எங்ளோடது வந்துட்டு கொஞ்சோ என்ன சொல்றதுங்க பயப்பட்ற மாதுரி இதுவா அ அத் அதே அதனால வந்துட் டே எங்க ளோட குலு வந்து அப்படி அ நாங்க இன்னிக் என்ன பண்ணோ கீல சுத்தி பாத்துட் டு அ என் அ நம்ம தோழர் தோழி ஒருத்தி இருப்
ஆமாமாம்
அவ எனக்கு வ அ அவுங்க வீட்ல வந்துட்டு இன்னிக்கிதா ஃபோன் வாங் குடுத்துருக்காங்க தொலைபேசி வாங் குடுத்துர்க்காங்க அ குடுத்துர் டாங்க ஒரே ஆட்டந்தா அப்பறோ எனக்கு ஃபோன் பண்ணி ட்டு வா வா வான்ட் அவ ஒரு பக் கொ அப்பற எதோ கூட அவங்களோட தோழர் ஒருத்தர் இருந்தாங்க எம் பேர எவளோ அசிங்கஸ் சீங்கமா சொல்ல முடியுமோ கடசில சொல்லி அந்த பைனுக் பாவ் ஒன்னுமே புரிய்ல அப்பறோன்ட் கடசில நா போயிட்டு வரன்ன எனிய உடவே மாட்டேங்டாங்க கையுப் புடுஷ்டே உக்காந்துட்டு வ போகாத போகாத போகாதன்
ஏன் நம்மளோட இன்னொரு தோழி வர்லையா
ஆ அந்த தோழி இர் ஆ அந் தோழி இருந்தாங்க அந் தோழிய அந்த தோழியுந்தா அந் தோழி வந்துட்டு அந்த தோழர் கூட பேசிட்டு ஆ